வணக்கம் தோழி
வணக்கம் கேக்துங்களா
ஆ கேட்குதுங்க கொஞ்ச சத்தமா பேசுங்க கேக்குதுங்களா ஆ கேக்குதுங்க சொல்லுங்க
ஆ எப்டி இது நாள் எப்டி போயிட்ருக்கு
ஆ போயிட்டே இருக்குது பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அதனா இன்னைக்கு கொஞ்ச ரிலாக்சேஷன் ஒரு ஒன்ற மாச கழிச்சி
ஆமா எனக்கு அதே உணர்வு தா அ ரெண்டு மாச பிள்ளைங்க வீட்லயே இருந்தாங்க அதே வேலைதா இரு இருந்தாலு இன்னு ஒரு நாள் ஃபுல்லா வேல செய்துகிட்ருக்க மாரியே இருக்கு
ஆ அத விட அவுங்க நம்மள சுத்திக்கிட்டே இருப்பாங்களே நம்மளேயே தா சுத்திட்டு இருப்பாங்க அ அது வேணு இது வேணு அவுங்களுக்கான வேலைகள் செய்யறதுக்கே நாளல்லா ஓடிரு
ஆமா அது வேற ஒரு குழந்த இருந்தா கூட பரவால்ல ஆதிவுக்கு ரெண்டு பேரா இருந்துட்டாலா முடியவே முடியாது
அ கண்டிப்பாங்க அது சின்னதா இருந்துட்டாங்க அவ்வளவுதா ஒண்ணுமே சொல்றதுக்கே இல்ல ஆனா நம்ம அப்டி சொல்றோங்க ஆனால் இன்னைக்கு அவங்க ஸ்கூல் போனது போனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாரி மிஸ் ப பண்றோம் பொழுதே ஒரு மாதிரி கையில சிக் கால்ல சுத்திட்டே இருந்தாங்க ரெண்டு மாசம் இப்ப ஏதோ ஒரு மாதிரி இருக்கு
கண்டிப்பா நேத்து எனக்கு அப்படிதான் இருந்தது இங்க நேத்தே பள்ளி துரத்துட்டாங்க இல்லையா
ஆ சிக்கோ இல்ல பொண்ணுக்கு நேத்துங்க ஓ சின்னவனுக்கு இன்னைக்கு தான் திறந்தாங்க அவுங்க தான் ரொம்ப சு ட்டியா இருப்பாங்க அதனால் வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி வீட்டில் ஒரு மாரி ரொம்ப அமைதியா இருக்கு
ஆமா இங்கேயும் அப்டி தான் என்னது பெரிய பிள்ளங்க இருந்தாலும் அந்த சண்ட போட்டுக்கிற அடிச்சுக்கிட்டு
ஆமாங்க எந்த பிள்ளையா இருந்தா என்னங்க சின்னதோ பெருசோ எதா இருந்தாலும் சண்ட மட் டு வீட்ல ஓயவே ஓயாது ஒன்னுமே இருக்காது பாக்க போனா
ஆமா உயிர போயிட்டத கொழந்தங்க வளக்கறதே வந்து ஒரு பெரிய சவாலா தாங்க இருக்கு
பெரிய சவால் தாங்க பெரிய சவால் தாங்க தோழி அதாவ்து அவுங்கள பாதுகாக்கிறதா இல்ல நல்ல ஆரோக்கியமான இத குடுக்குறதா இல்ல அடுத்து படிப் பு நல்லா எப்டி இது பண்றதா அவுங்கள பத்தின சிந்தனைகளுமோ மே பெரிய விஷ் யமா இருக்கு அதுக்கான பொருளாதாரம் அத விட பெரிய சிந்தனையா இருக்கு
கண்டிப்பா நீங்க பொருளாதாரம்னும் போது இந்த பள்ளி கட்டணத்த பாருங்களேன் முடியவே இல்லங்க ரொம்ப அதிகப்படியா ஆயிட்டே போயிருது ஒரு ஒரு வருடத்துக்குமே சரி இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஒரு ஃபீஸ் அதிகமாகிட்டே தான் போகுது
கண்டிப்பாங்க எந்த எந்த விஷயமுமே ஒரு சின்ன வெலைக்கே வாங்கி சாப்ட்ற மாரியே இன்னக்கு இயல்பாவே கடையாது எந்த விஷயம் எடுத்துட்டாலும் இன்னைக்கெல்லாம் வந்து ஐநூரூவாயல்லாம் சும்மா அஞ்சு ரூவா பத்துருவா மாரி ஆயிடுச்சுங்க அத அது அன்னைக்கு எடுத்தம்னா அவ்ளோதான் எப்டி கரஞ்சி போதுன்னே தெரியவே மாட்டேங்குது
கண்டிப்பா அதே அனுபவம் தான் எங்களுக்குமே வெளில இப்டி கொழந்தைகள கூட்டிட்டு போய்ட்டு வந்தோம் குறைந்தது ஐநூறுரூபா அந்த ஐநூறு ரூபா இல்லாம வெள்ல போயிட்டு வர முடியல ஆ அதுவும் இந்த நகரத்துல இருந்தோம்னா சொல்லவே வேண்டாங்க அன்னிக்கு செலவு வந்து ரெட்டிப்பு தான்
எம்மா எம்மாங்க அது மளிகை சாமான்களா இருக்கட் டும் மார்க்கெட் சாமானுங்களா இருக்கும் தின்பண்டங்களா இருக்கட்டும் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து விலவாசிங்க எல்லாம் தாறு மாறா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தாங்கல்லாம் அஞ்சு கொழந்தைங்க ஆறு கொழந்தைங்கள ஒரே உணவு மூணு நேரோ உணவ மட்டு தா குடுத்து வளத்துனாங்க நா எல்லாரு அதேபடியே இது பண்ணாங்க இப்பலா மூணு நேரோ பத்தாதுன்னு வேற ஏதாவ்து வந்து ஸ்நாக்ஸ் மாரி கேக்குறாங்க அது புதுமையா கேக்குறாங்க சாக்லேட் கேக்குறாங்க வெளி வெளியில இருக்கிற சப்பு தின்பண்டங்களுக்கு அதிகமான விருப்பமு ஆர்வமு காட்றாங்க அது வெல விக்கிறத பாத்தா நமக்கு பயமா இருக்கு என்ன ஆகுமோ அப்படின்ட்டு
ஆமா அதாது நம்ப வீட்ல சமைச்சு குடுக்குறதோ செரி தின்பண்டங்கள் ஆகட்டுங்க நம்ம வீட்ல எதா செய்து குடுத் தா அவுங்குளுக்கு பிடிக்க மாட்டங்குது அத வந்து பெரும்பாலு விரும்றது கிடையாது அந்த கடைகள்ல போயிட்டு அந்த பேக்கரி ஐட்டோ இருக்குது பாருங்க
கண்டிப்
மாதிரி ஐட்டங்கள் தா பெரும்பாலு விரும்புறாங்க அதுவு இந்த ஸ்கூல் கூல் பக்கத்துல எல்லா இப்போ வந்து அதிகப்படியான கடைகள் தா இந்த மாரி கடைகள் தா இருக்குது மத்தபடி வந்து ஒரு உண உடலுக்கு ஆரோக்கியமான கடைகள் எதுவு அது எதுவு கெடையாது அங்க இந்த மாரி ஜங்க் ஃபுட்டுலா வச்சிருக்காங்க
ஆமாங் கொழந்தைகள பாத்தாலே அது உள்ள ஓட்ற மாரி கடைகள் தா இருக்கு ஒரு பழங்களோ இல்ல பழங்கள் சம்மந்தப்பட்ட எதாவ்தோ இல்ல காய்கறிகள சம்மந்தப்பட்டது எதாவ்தோ இல்ல சிறுதானியங்கள் எதாது சம்மந் எதுமே கெடையாதுங்க சும்மா அந்த ச்சோல் இந்த சிப்ஸ் பாக்கெட்டா இருக் ஃபுல்லா நீங்க சொல்ற மாரி கண்டது தா அது கண்டிப் பா வந்து அது ஒரு நாள் ரெண் நாள் சாப்ட்டாலே ஆரோக்கியத்து கெடுது கண்டிப்பா டெய்லி சாய்ந்தரோ வரய்ல கொழந்தங்க அளுக்கு ஆ வந்து தவறாம ஒரு ரெண்டு பாக்கெட்டாது வாங்கிட்டு வந்தா தா அவ அவுங்குளுக்கு ஒரு திருப்தியா இருக்குது அத சாப்ட்டே ஆணுங்குற ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு இருக்காங்க
கண்டிப்பாங்க அந்த மாரி வந்து இந்த தின்பண்டங்கள்லதா எதாவது வந்து இயற்கையா நம்ப குடுத்து கொழந்தைகள வந்து வளக்கணு நா நெனைக்கிறே நா பெரும்பாலு இந்த கேழ்வரகுலா பயன்படுத்துவங்க கொழந்தைங்களுக்கு ஆ உணவுகள் ஆகட்டு அந்த காய்கள் வந்து பெரும்பாலு கொழந்தைங்க அவ்ளோ விரும்ப மாட்டேங்குறாங்க அத மட்டு எப்டியாது ஒரு குடுத்துட்னு நெனைக்குறே மத்த படி இந்த மாரி தின்பண்டங்களுக்கு வந்து இந்த கேழ்வரகு மாவுல லட்டு செய்றதாகட்டு நில வேர்க்கடலை பயன்படுத்துறது அந்த மாரிலா எதாது குடுப்பே
நல்ல விஷயங்க ஆக்சு ஆ எங்குளுதுல என்னோட பசங்களு வந்து பொண்ணு நாம பா நம்ம என்ன சொன்னாலு சாப்ட்டுக்குற ஒரு ஒரு தன்ம இப்ப பைய வந்து காய்கறிகள்லா பெருசா இது பண்ண மாட்டாங்க பழங்கள் ஓரளவுக்கு சாப் ப்டுவாங்க மாமிசோ கொஞ்சோ நல்லா விரும்புவாப்பல அதனால வந்துட்டு அதுவா அது விக்கிற அதுவு அப்டிதா எந்த இது சும்மா சாதாரணமா விக் கிது சொல்லுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பொருள வாங்குறக்குள்ள ஐயோ அப்பாடான்னு ஆயிருதுங்க ஒரு ஒரு மாசத்துக்கு மல்லிக ஜாமான வாங்னோம்னா இன்னைக்கு ஐயாயிரத்துலருந்து ஏழாயிர்ருவா வ அ ஐயாயிரமாது குறைஞ்சது ஆகுது அதெல்லா இல்லாமலே இன்னைக்கு ஒரு மாசோ தாண்டவே முடியவே மாட்டிகிது
கண்டிப்பாங்க இதே நா ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி இதே மள்ளிக பொருள் தா வாங்குனா அப்ப ரெண்டாயிரத்துல முடிச்சுட்டு வந்துடுவே இப்ப குறைஞ்சது அஞ்சாயிரோ அந்த அஞ்சாயிரோ இல்லாம அது வந்து வாங்கவே முடில ஒரு மல்லிக பொருள எப்டி நம்ப
ஆமாங்க இப்போ இன்னொன்னு இப்ப இப்ப மார்க்கெட்டுக்கே போறன் வைங்களே வாரோ ஒரு வாட்டி நா போவே அப்ப போறப்ப என்ன ஆகுனா ஒரு நூறுலருந்துங்க எரநூறுக்குள்ள தா செலவாய்ட்டு இருந்தது இன்னைக்கு ஐநூற்ருபாங்க அதுவே அப் ப்டியே பாருங்க டபுள் மடங் இது ஜாஸ்தி ஆய்டுச்சு என்ன பண்றதுனே தெரி எத விட் றது எத வாங்கறது எத எத விட்டாலு கஷ்டோ ஒரு வாரத்துக்கு நம்ம சமாளிக்கணு அப்றோ ஒவ்வொன்னா ரொம்ப வெலைவாசி ஏறிக்கிட்டே போனா என்ன இப்ப எத நோக்கி போகுதுன்னு தெரியமாட்டிகுது சிலிண்டர் வெல ஏறுது பெட்ரோல் வேர ஏறுது மளிக ஜாமானா வெல ஏறுது இப்டி எல்லா வெலையு ஏறுது ஆனா நம்ம வருமானங்கறது மட்டு ஏறவே மாட்டிகுது
அத சொல்லுங்க வருமானோ அப்டியேதா இருக் குது செலவுகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தா போகுது அதுவு ஒண்ணு அதே மாரி இந்த தங்கம் விலைய பாருங்க அது அப்பா அவ்ளோ ஏறது போது
தோழி அத அத பத்துன சிந்தனைய எனக்கு தெருஞ்சு இப்ப ஆறு மாசோ ஒரு ஒரு வருஷோ ஒரு வருஷோ அளவே இல்ல என்ன கேட் டா அது நல்லதுன் தா தோணுது மொதல்ல தா ஐயோ நம்மகிட்ட இது இல்லயே அது இல்லயேங்கிறப்ப இப்ப எல்லார்கிட்டயுமே இல்ல அப்டிங்கிற மாரி இருக்கறதுனால சந்தோஷமா இருக்கு யாருமே போய் வாங்க மு முடீல அப்பிடிங்கிறத நெனைக்கு போது செரி அப்பாடா அப்பிடிங்கிற மாரி இருக்கு
ஆனா என்ன தெரியுங்களா அதிகப்படியா பாதிக்கப்பட்றது இந்த நடுத்தர குடும்பத்துல இருக்கறவங்க தா
ரொம்ப சரியா சொன்னிங்க
ஆமா அப்பல்லா எனக்கு உண்மையிலே தங்கம் வாங்கணு அப்டிங்கிற எண்ணோ இல்ல விலைவாசி ஏறும்போதுதா எதோ மனசு அய்யோ நம்மய சேக்கலயோ எதுவு வாங்கலயோ நம்ம திரும்ப வாங்கணுமோன்ற எண்ணம் எனக்கு வருது அத வந்து வே அந்த கவலய கொறச்சுக்கணுனுன் நெனைக்கிறே
இது ஒரு விஷயோந்தான இவ்ளோ தூரோ ஒரு பெரிய அளவுல அ ரேட்டு போகுனு நமக்கு தெரியாதில்லயா என்ன வா மொதல்லயே வந்து ஓ கொஞ்சொ நகைய வச்சுட்ருக்கறவங்க இன்னக்கி வந்து எனக்கு தெருஞ்சு புத்திசாலி நமா நம்ம இனிமேல் சேக்கணுனா கொஞ்சோ அது வந்து கடினமான ஒரு விஷ்யோ இதுக்கு முன்னாடியே கொஞ்சோ வச்சுருந்தோம்னா இன்னிக் கொஞ்சோ ஓரளவுக்கு இது பண்ணிருக்கலா நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சோ சுலபமா குடுத்துருக்லா இனிமேல் ஃபஸ்ட்ல இருந்து அப்டிங்கிறது இல்லாம நீங்க சொன் னமான என்ன என்ன பிரச்சனைன்னா நடுத்தர மக்களுக்கு தா இது எப்பமே பாதிப்பு குடுக்கு அது எந்த விதமான விஷ் விஷ்யங்களா இருந்தாலுமே நடுத்தர மக்களுக்கு மட்டுந்தா இதுல பாதிப்பையே குடுக்கு
கண்டிப்பா அதா இப்போ இப்ப என்ன மனநிலைன்னா குழந்தைகள நல்லா படிக்க வச்சா போது அவங்களுக்கு கல்வி குடுக்கணு அப்டிங்கிறது மட்டுந்தா இந்த விலைவாசி உயர்வு வந்து நமக்கு சொல்லி குடுத்துருக்கு
ஆமாங்க அது மட் ட்டு சின்ன வளைக்கிங்ளா படிப்பு பீஸ் கட்டுறதுக்குள்ள அவ்வளவுதா ஒரு வழி ஆய்ரு எல்லாமே இன்னைக் வியாபாரம் ஆய்டுச்சுங்க ஃபீஸ் வந்து பிள்ளைங்கள அது ரெண்டு பிள்ளைங்க இருக்குறவங்க வீட்லல்லா கட்டுறதுக்குள்ள உண்மையான்மே ஒரு நடுத்தர மக்கள்லா இருக்கறதுனால ரொம்பமே செரமமா இருக்குது தெரிங்ளா அவுங்க சொல்ற டேட் ல நம்ம கட்ட முடியாமயே போகுது அதுதா ரொம்ப வருத்தமா இருக்கு அப்றோ போய் கேட்டா அதுக்கு ஒரு மாரி சங்க அவுங்களுக்கு அது புரியறதே இல்ல எவளோ கஷ்டப்பட்டு கட்றாங்க இன்னைக் இருக்கற வெலவாசிக்கி கட் கட்றாங்ளே ஒரு நமது ஒரு ஒரு மாரி தா ஒரு ஒரு ஒரு அவங்களுக் கால அவகாசோ குடுக்கலா அந்த மாதிரிலா அவங்க யோசிக் கிறதே கெடையாது ஆ அவங்களுக்கு தேவ அந்த அன்னைக்கு அப்டிங்குற மாரி ரொம்போ ஒரு மாரி பிடிவாதமா இருப்பாங்க அப்றோ நம்ம அதையு இதையு ச் சொல்லி அத கட்டி பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளயே நி கேட்டுட்டா அதுவே இன்னைக் பெரிய ஒரு போராட்டமா இருக்கு இல்லைங்களா
கண்டிப்பாங்க எனக்குமே இதோ இப்போ அனுபவ உண்டு அ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகைய வந்து எ குரூப்ல போட்டுறாங்க வாட்ஸ்அப்ல இந்த தொகைய நீங்க கொண்டு வாங்க அப்ப தா நா புக்க தருவே நிங்க இது ஃபீஸ கட்டணு அப்பதா புக்க தருவன் சொல்லிட்றாங்க நா போய் பண கட்ட நி குறே அந்த எடத்திலேயே அ ரெண்டாயரூபா அதிகப்படுத்துறாங்க இது கூட நீங்க ரெண்டாயிர கொண்டு வாங்க அப்டி சொல்ட்டு இருக்குறவங்க கொண்டு வந்தவங்க கட்டிடுவாங்க
ம்
இல்லாத மக்கள் என்ன ஆனா யாரு கேள்வி கேக்குலங்க ஏன்னா அவங்க கொழந்தைங்க படிக்கணு நெனைக்கிறாங்க போல
இன்னைக் படிப்புக்கா க எல்லாத்துக்குமே செரி செரின்ட்டு போறோ போக வேண்டியதா இருக்கு இன்னிக்கு அதைவே ஒரு பெரிய இதுவா பண்றாங்க அந்த காலத்துல எல்லா எல்லாரு சேந்து உக்காந்து படிச்சாங்க நல்ல மார்க் எடுத்தாங்க போனாங்க இப்பஸ் கூலோட முடியுதுங்களா வந்தா டியூஷனுங்குறாங்க அ எதோ ட்ரைெயனிங் சென்டருங்குறாங்க அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ரெஸ்ட் இல்லாம ஓடிட்டே இருக்காங்க ஒரு அப்டிதா ஒரு நல்ல பெரிய இந்த மார்க்கு வருதான் கேட்டா அதுவு கெடையாது என்னமோ நம்மோனோ புள்ளைங்கள படிப்பு குடுக்கணுமேன்ட்டு குடுத்துட்டு இப்போ அவ்ளோ காச கட் டி அ மன உளச்சலுக்கு ஆளாய்ட்டுருக்கோ இன்னைக்கி
கண்டிப்பா குழந்தைகளு மன உளைச்சலுக்கு ஆளாகறாங்க நம்பளுமே ஆளாய்கிட்ருக்கோ
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அதுவு அவ இப்ப இருக்குற வர படிப் பெல்லா பாத்தீங்கன்னா நம்ம சொன்னா நம்மளுக்கு புரியறக்கே ரொம்ப நேரம் ஆகுது அப்பறோ அத புரிஞ்சி பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லி இதெல்லா பண்ணுறதுக்குள்ளயே அவங்க அவங்க ஒரு வழி ஆயிர்றாங்க அந்த மொதல் இருந்த ஆசிரியர்கள் மாரி ஒரு டிசிப்ளின்னால்லா இப்ப இருக்காங்களான்னா கொஞ்ச‌கம்மி தான்னு நா நெனைக்கிறேங்க
சரியா சொன்னீங்க ஆசிரியர்களுக்கே நம்ப இப்போ எ கொழந்தைகள்லா கூட பள்ளில ஜங்க் ஃபுட் சாப்டாதன் சொல்லுவாங்களா ஆனா அவங்களே முன்னாடி உக்காந் நூடுல்ஸ் சாப்புட்றாங்க நீங்க் சொல்லி் குடுக்குறீங்க சரியான விஷயோ சரியான கருத்து கடபிடிச்சா கொழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அது அப்டிதா போய்கிட்ருக்கு பொ
ஒன்னு பண்ண முடியாது என்ன பேச முடியு சொல்லுங்க நம்ம கொழந்தைங்களுக்கு எதாஸ் சொல்றல்ல ஆசிரியர்கள் அவங்க முன்னாடியாவது சாப்டாம இருக்கணு அது அவங்களுக்கா தெரியணு
அதுதா அதுதாங்க வே வியாபாரம் நா கம்மி சம்பள கொடுக்குறே நீ வந்து வேல செய்யுங்க அவ்ளோதா மு டுஞ்சு போச்சு இதுக்கப்றோ எனக்கு தெரிந்து அந்த பாடம் கூட பெற்றோர்கள் நம்ம தா சொல்லி் குடுக்கணு போல கொழந்தைங்களுக்கு
ம் ஆமாங்க கண்டிப் பா நம்ம பைய மா கொழந்தைங்க மார்க் வாங்கணுனா நம்ம தா மென கட்டணு அவங்க கிட்டேல்லா இது பண்ணுனால்லா வேலையே ஆகாது எதிர்பார்க் கவே கூடாது இன்னிக்கெல்லா இன்னிக்கு இருக்குற சூழ்நெலைக்கி
ஆமா எல்லா எடத்துலயு இப்டிதாங்க இருக்கு இந் இந்த பள்ளிய நம்ம குறிப்பிடுல்லா சொல்ல முடியாது
கண்டிப்பாங்க ஆ ஆமாங்க தோழி நம்ம அனுசரிச் சு அப்டியே வாழ்ந்துக்க வேண்டிதா
கண்டிப்பாகங்க சரி இவ்ளோ நேரோ வந்து நறிய கருத்துக்கள நம்ம பஹிர்ந்துக்கிட்டோ நம்மளுடைய நேரம் வந்து முடிவடைய போகுது
ரொம்ப நன்றிங்க தோழி நறையா கருத்து உங்க கிட்ட தே நா நால நெறையா கத்துக்கிட்ட ரொம்ப நன்றிங்க தோழி
நன்றிங்க